ஹலோ கேக்குதா உம் சொல்லுமா என்ன பண்றீங்க சாப் அப்டிங்களா
சாப்பட்டுங்க நீங்க சாப் அப்டிங்களா
தாச்சமா
ம்
ம் ஆ சொல்லுங்க நான் நானா அதம்மா டேட்டா என்ட்ரி எப்டி நீ சொல்றன்னு சொன்னேன் இல்ல அதுப்
ஆ ஆ ஓ அப்படியாக்கா டேட்டா என்ட்ரி கோர்ஸ் இருக்குக்கா டேட்டா என்ட்ரி டேட்டா பியூஸ் உள்ள கோர்ஸ் இருக்கு நீங்க டேட்டா என்ட்ரி ஒண்டி புடிக்கும் டேட்டா சயின்ஸ் அது அது சேர்த்து பண்ணீங்கன்னா அது நீங்க சொ சொல் கிலே தான் வரும் நல்ல வேல்யூ உண்டு பயங்கரமான வேல்யுவேஷன் உண்டு அதுக்கு கொஞ்சம் கோர்ஸ் பண்ணணும்
என்ன மாரி கோர்ஸ் பண்ணணும் எப்டி பண்ணணும்
அது வந்து எகா கோர்ஸ் இதுக்கு கோஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸ் நெறைய இருக்கு அந்த கோச்சிங் சென்டர்ஸ் போனீங்கன்னா வஸ் சொல்லுவாங்க டேட்டா என்ட்ரி டேட் டேட்டா சயின்ஸ் டேட்டா என்ட்ரிங்கிறது உங்களுக்கு ஒரு இது கொடுத்துவாங்க ஒரு செட் குடுத்துடுவாங்க எப்டின்னா ஒரு நூறு காலேஜ் இருக் க்நா ஒவ்வொரு காலேஜிலயிருந்து ஒவ்வொரு காலேஜ தனி தனியே பிரிச்சி டேட்டாவ இந்த காலேஜின் இந்த எப் இன்றும் ஏரியா வைஸ் பிடிக்க சொல்லுவாங்க இல்லாட்டி வந்து அது இன்ஜினியரிங் ஆர்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்னு பிரிக்க சொல்லுவாங்க அதோட அதோடய பாஸ்ட் அவுட் எவ்வளோ பேர் அல்ல தனித்தனியா இல்லனா மொத்தமா அவங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க அத பிரிச்சு பிரிச்சு ஈஸியா எடுக்கற இது மாயி நீங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அதான் டேட்டா என்ட்ரி அது அதுவும் அது பத் தவ அது அந்த டேட்டா என்ட்ரிங்கோசம் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டேட்டா வச்சு அடுத்து அடுத்து இவ்வளோ காலேஜ் ஒப்பானப் பண்ண போகிறாங்க இல்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பாஸ் அவுட் ஆவாங்க அது மாரி உள்ளது நல்ல வேல்யுவேஷன் முன்னாடி இருந்துச்சு இப்ப வேல்யுவேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு
அது காலேஜ் பண் காலேஜ் ஸ்க்கு மட்டு தான் பண்ண முடியுமா
இல்ல எல்லாத்துக்குமே ஒருசும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் காலேஜ்ன்னு சொன்னேன் எல்லாத்
எல்லா விதமான
துக்கும் பண்ணலாம் ஆமா எல்லாத்துக்கு பண்ணி இது பண்ணலாம் அது அது பத்தாது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது எட்டாதுல
அதுக்கப்பறம் சின்ன இது நார்மல் ரீட்டைல் ஓல்ஸ்
உம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இது பண்ணிருக்காங்க ஸ்டார்ட்டிங் அது முடிச்சோம்னா ஒரு டென் கே டுவெல் ஸ்டார்ட்டிங் கொடுக்குறாங்க அந்த அந்த போஸ்டோட ஸ்டார்ட்டிங் சேல்ரி ஆனால் வந்து அன்னைக்கு கோர்ஸ் க்கு ஒரு சிக்ஸ்டி கே செவன்டி கே செலவு பண்ணும் டேட்டா சயின்ஸோட போ முடிச்சீங்கன்னா டேட்டா சயின்ஸோட வெறும் டேட்டா இருந்தீங்கன்னா கம்மி டேட்டா சயின்ஸோட முடிச்சிங்கன்னா ரேட் டேட்டா சயின்ஸ் நீங்க எடுத்தோனே டேட்டா சயின்ஸ்க்கு போக முடியாது டேட்டா என்ட்ரியும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு டேட்டா சயின்ஸ் போனீங்கன்னா நல்ல வேல்யூஷன் கிடைக்கும் சேல்ரி சேல்ரி பேக்கேஜலாம் சூப்பராக இருக்கும் நீங்க எப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க வெறும் டேட்டா என்ட்ரி பார்கக்கலாம்னா இல்ல டேட்டா சயின்ஸ் பண்ணலாம்னா
டேட்டா சயின்ஸுமே பண்ணா இதுதானே வேல்யூ தானே அதனால டேட் டா சயின்ஸ் பண்ணலாம்
அது வந்
அப்ப டேட்டா சயின்ஸ் பண்ணனும்னா அது எ ப்டி
அது வந்து ஒன்னும் இல்ல அந்த டேட்டா வச்சு அனடிக் அனலைசிஸ் பண்ணணும் உங்ககிட்ட இவ்ளோ கா இவ்ளோ இவ்ளோ ஸ்கூல் இவ்ளோ காலேஜ் அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றே இ்வ்ளோ ஸ்கூல் இவ்ளோ காலேஜ் இருக்கு காலேஜ் அந்த காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து உங்கள அப் உங்க கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுவாங்க நாங்க வந்து உண்ம இதில என்ன டெவலப் பண்ணணு அவங்க ஒரு டேட்டா கொடுப்பாங்க அந்த டேட்டா எவ்ளோ டேட்டா என்ற எப்டி அதுக்கப்றம் அந்த டேட்ட அனலைஸ் நீங்க எவ்ளோ பேர் பாஸ் ஆவுறாங்க எவ்வளோ பேர் அரியர்ஸ் கிளியர் பண்ட்டு வெள்ல போறாங்க அவங்க எத்தன எவ்ளோ பேர் கேம்பஸ் செலக்ட் ஆவறாங்க இன்னு எவ்ளோ பேர் சேர்லாம் என்னன்ன அட்வெடைஸ்மெண்ட் பண்ண முடியு அந்த காலேஜுக்கு அவங்களோட அந்த ஏரியால என்ன டிமண்டு அவங்களோட காம்படிட்டர் யாரு ஆ வேற எந்தெந்த காலேஜ் அவங்களுக்கு அவங்க இன்னு அவ்ளோ தா இருக்கு அந்த காலேஜோட இது இந்த காலேஜ்ல என்னென்ன பிரச்சன இருக்கு உங்களு எ டாஸ் தேத்து வரு அந்த டேட்டாவே நீங்க பாப்பீங்க இது இது பிரச்சன உங்க கம்ப் அப்பயே நீங்கள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க அவங்க வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டலயையும் பேசி சரி பண்ணுவாங்க
ஆ ஆ
இதுதா நல்ல நல்ல வேல்யுவேஷன் அதுதா
அப்போ இது வந்துட்டு எத் எத்தன எத்தன மாச கோர்சு
ஆறு மாசம் ஒரு வருஷம் கோர்ஸ்
ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கு ஒருக்க ந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக் கண்ணக்கோசா
ஓ
இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா வேல்யுவேஷன் கெடைக்கும்
செரி செரி அம்
ஆஹ் இத் இது வந்து ஆன்லைன்லயும் பண்ண முடியுமா
நியும் பண்ணலாம்
ஆன்லலைன்லையும் பண்லாம் இதுலயும் ப ஆஃப் லைன்லயும் பண்லாம் ஆன்லைன் லா பண்ணுனா அது எந்த மாரி அது எப் இப்படி
அதுக்கு நம்மகு லேப் வேணும் ஒரு லேப்டாப் வேணும் இல்லாட்டி மா இது ஃபோன்ல பண்ண முடியாது
சேரி அது எப்படி
இருக்கு எப்படின்னா இது இ கோ ச்சிங் சென்டர் எல்ல வெல் தனியா இது ஒரு ஆப் இருக்கு நிறைய ஆப் இருக்கு அந்த ஆப்ல போய் ஜாயின் பண்ணோம்னா கோச் வ்லோ பண்ணுவாங்க அதுல வந்து எல்லாமே சொல்லி குடுத்துருவாங்க இல்லா அந்த டேட்டா ஓட என்னென்னு சொல்லி தர்ரேம்மோ கொடுத்துருவாங் வீடியோஸ்ஸா இருக்கும் நீங்க அத பாத்துட் கிளியர் பண்ணிக்க வேண்டியதா
ச்சா ச்சா ச்சா அது
இருக்கு
ஓ இதுல அ ஆ இது அ முன்னால்லா அட்டன் பண்ற மாரி சே சே சே உம் இதுக் க்கு ஃபீஸ் என்ன மாரி கேப்பாங்க
ஆ கா ஒவ்வொரு கோச்சிங் சென்டரை பொருத்து மாறு நீங்க எவ்ளோ-எவ்ளோ டைம் டியூரேஷன் எடுக்கிறீங்கன்ருக்கு ம் நீங்க
என்னமா என்னம்மா
அது நறைய இருக்கு ந நறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு
ஆஹ்
நெறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு செல செல கோச்சிங் ட்ரு அவங்களே வேலையு வாங்கி் குடுத்துருவாங்க அவங்களே வேலை வாங்கி குடுத்து அவங்களே பண்ணிப்பாங்க நம்ம எது வணக்
இதுக்கு நம் நா என்ன படிச்சிருக்கணு நம்ம என்ன ப்ரூஃப் காட்ணு
ம் ப்ரூஃப் வந்து இத வந்து நீங்க டுவெல்த்து முடிச்சிருக் க்கனு இல்லாட்டி ஆச்சுவலா ஒரு டிகிரி எதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கறோம்
உம்
ரெண்டு த ஏதாச்சும் இருக்கணும்
அவங்களுக்கு ப்ரூப் காட்டணும்ல
அவங்கக்கு ப்ரூப்ல நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கேப் சம்பந்தமா அவ்வளவு எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் படிச்சது வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் அதுக்கு சம்பந்தமா பண்ணங்கனா ஒணந்து எக் எக்ஸ்ட்ரா நாலேஜு எக்ஸ்ட்ரா சேல்ரி வளரும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்து கத்துட் ட்டு புதுசா போகும்போது நீங்க ஆ ஸ்டார்டிங்ல இப்ப ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்
அதான் நம்மளோட இத பொருத் இத் அறிவு சம்பந்தமான இதை பொறுத்து
ஆமா
ஷேரி ஷேரிஷேரிஷேரி
அதை பற்றி தான் அது கொஞ அத பத்திதான் ப்ரூஃப் கேட்பாங்க பெருசாக ப்ரூஃப்லாம் பெருசாக அதான் கேட்க மாட்டேங்க
கேட்க மாட்டாங்க இப்ப நம்ம புதுசா ஒரு கோர்ஸ் அன்ட் பண்றோம் இல்ல காலேஜ்லயே இப்போ இது பண்ணுறோன்னா கேட்பாங்கல்ல இந்த மாதிரி இது ஆஹ் அ அது மாதிரி வந்துட்டு கோர்ஸு்கல்லாம் தேவை ப்படாத
பேசக் கான விஷயத்த தான் கேட்பாங்க
ஷேர் ஷேர் ஷேர் ஷேர்
உப்பு உப்பும் இது கூர்சுுவா இதுதான் டிிகிர இருது கோோஸ் அவ்வுளதான் சரிங்க அவங்க அதான் நீங்க நல்ல செல் போும் தட் மீன்ஸ் கவர்மெண்ட்லயே வந்து இ இருக்கும் அந்த அந்தோயட கோச்சிங் சென்டர்க்கு ஒரு இது கொடுப்பாங்க லைசன்ஸ் அந்த லைசன்ஸ் நல்ல லைசன்ஸாக அவங்க வச்சுிருக்க லைசன்ஸ்லயே வந்து கிரேட இருக்கும் எப்படி காலேஜில் வந்து எது எம்ஐடி அதுமதிரி கிரேட் முூத்துக்கம் இ கோச்சிகங் சட்டஸோல் நந்தது இருந்து உண்டு லைசன்ஸ் கிரேடு இருக்கு நல்ல லைப்ஃசோட எக்ஸ்பீரியன்ஸ்ோட இருந்தீங்கன்னா நல்ல சொ உம் இங்கு இருப பே பே பே சக்கு மேத்தியூ சொல்லுங்க நா கேட்டுக் சொல்லு
சரிமா கண்டிப்பா பாப்போம் நா என்ன ஏதுங்கிறது பாத்துட்டு ஏதோ டவுட்னா ஏதோ வேணும்னா நான் கால் பண்றன் ஆஹ் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு இப்ப வரையும் கொருளவு ஆஹ டவுட் கிளியர் ஆயிருக்கு நான் கண்டிப்பா ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு நான் மறுபடியுமே கால் பண்றே சேரிமா ஓகேமா தேங்க்யூடா ம் சரிதா